அனுப்பனு எப்டி இருக்கிங்க நல்லாருக்கிங்ளா
ஆ நல்லாருக்கங்
வீட்ல எல்லா எப்டி இருக்காங்க நல்லாருக்காங்ளா
ஆ நல்லாரு
ம் சொல்லுங்க தோழி நம் அன்றாட வாழ்க்கைய பத்தி பேச லாமா இல்ல ஏதாவுது தலைப்பு வெச்சுருக்கிங்ளா
இல்லைங்க எல்லா திருவிழாக்கள் இல்ல எங்யாது ஊருக்கு போயிருந்திங்க அப்டினா அந்த மாரி சொல்றிங்ளா பேசலாம் இப்ப ரீசன்ட்டா எதாது
ஆமா தோழி இப்போ சமீபத்துல பாத்தீங்க அப்படின்னா ஆ இல்ல சமீபத்து ல வந்து நா போன எங்க ஊரே பாத்தீங்ன்னா ஒரு சுற்றுலா தலமா சார் தலம்தா அங்கப் போயிருந்தோ ஒரு வாரத்துக்கு முன்னாடி போயிர்ந்தாங்க நாங்க இந்ததடவ ஒரு ஒரு வர்ஷத்துக்கு அப்புறம் நாங்க போனது வந்து ஒரு பெரிய விஷ்யமா இருந்துச்சு எனக்கு ஏன்னா அங்க நாங்க வந்து ஒரு திருவிழாக் காக தா போயிருந்தோ நல்லா இருந்துச்சு அந்த அனுபவோ ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சிப் பொன் அலாரம் சொந்தக்காரங்கெல்லா நம்ப ரொம்ப நாள் கழிச்சி வந்தோம் அப்டிங்கறனால ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க அது இல்லாம கோயில் திருவிழாவும் இருந்துச்சு அதோட சேத்து பாத்தீங்க ப்டின்னா நாங்க இந்த மலர் கண்காட்சின்னு சொல்வாங்க இல்லிங்களா
ஆமா
கண்காட்சி அதுக்கெல்லா கூட போயிருந்தோ நம்ம இங்கக் குடும்பத்தோட் சேர்ந்து போயிருந்தோ அப்புறோ போன அன்னக் க்கி நல்லா இருந்துச்சு அடுத்த நாள் பாத்தீங்ன்னா மழை பெய்ய ஆரமிச்சிருச்சி எதுவு பண்ண முடியில வந்துட்டு மழை பெய்யனா பெரிய மழைக் கெடையாதுல் சாரல் தூரள் அந்த மாரி இருந்துச்சு ப்ப அப்டியே போயிடுச்சு அப்புறோ கண்டி இல்ல ஆமா ஆமா ஆமா ஆமாங்க கச கசன்னு இருக் குனு சொல்வோம்லியா நீ வெய்லு அடிச்சு இருந்துச்சு அப்டின்னா ஒன்னு தெரிஞ்சிருக்காது வேம்மு மழை தூரலுங்க்ரனால கொஞ்சோ சங்கட் டமா இருந்துச் சு மத்தப்படி நல்ல சந்தோஷமா திருவிழாவ முடிச்சுட்டு ஒரு மூனு நாள் இருந்தோ அங்க திருவிழா பாத்தீங்கன்னா மூனு நாள் திருவிழா அஹ் மூனு நாளு முடிச்சுட்டு ஆஹ் க மூனாவது நாள் இரவன்னிக் கி அங்க கெளம்பி எங்களோட எடத்துக்கு வந்துட்டோ அதுவு பாத்தீங்கன்னா நாங்க போனது வந்து இரண்டு சக்கர வாங்கனத்துலதா நாங்க போனோ
உம்
அது வந்து ஒரே ஒரு நாள் ல அனுபவமா இருந்துச்சு எனா பேருந்துலப் போகும்போது பாத்தீங்க அப்டின்னா நம்ளால சந்தோஷமா இருக் இ நீ ரெண்டு சக்கர வாகனம் அப்டிங்கும்போது அது நல்லா இருந்துச்சு வெளிய நடக்குறது எல்லாத்தையு பாத்து
ஆமாங்க நம்ப பேருந்துள போறப்போ கூட அந்த மாரி எதையு பாக்க முடியாதா ஆனா இந்த இருசக்கர வாகனத்துல போம்போது நம்மளுக்கு இப்ப பிடிச்ச எடத்துல நம்ம நிறுத் திக்லா நிறுத்தி நம்ம பாத்துட்டு போலா ஆஹ் இதே பேருந்துல போம்போது அந்த வாய்ப்பு நம்மளுக்கு கெடைக்காது அவங்க என்
ப்ப கெடைக்காதா உம் அவங்க எடுக்குற எடத்துல தா நம் நம்மளாலா வந்து கீழே இறங்கி பாக்க முடியு ரோ அது இல்லாம இப்போ சமீப காலமா ஒரு இரண்டு நாட்களா பாத்தீங்க அப்டின்னா பயங்கர மழையா இருக்கு அடுத்து வேற எங்கேயாச்சு போலா இந்த ஆழப்புழா கேரளா பக்கம் ஏதாவது சு ற்றுலா மாரி போலானு சொல்லி ஒரு பிளான் பண்ணிருக்கோ
ஆஹ
எப்போ டை நேரோ அமையுதுன்னு தெரியல தோழி
செரிங்க உங்க குழந்தைங்கல்லா பள்ளிக்கூடத்துக்கு போ போயிருப்பாங்கல்ல இப்ப எப்டி போ முடியும் அவங்களனால
இல்ல தோழி எனக்கு திருமணமாகி சில காலந்தன்னாச்சு எங்களுக்கு கொழந்தைக எதுவு இல்ல ஆஹ் அதனால இப்ப நானு என் கணரு இருக்கிறதுனால
அஹ் அப்ப ஒன்னும் பிரச்சனை இல்ல நீங்க எங்க வேண்ணாலு போலா ஆஹ்
போயிட்டு இருக்கு தோழி நீங்க எப்டி காலையில என்ன பண்ணீங்க குழந்தைங்க எல்லா பள்ளிக்கூடம் அனுப்பி
இல்லலைங்க எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்றரை வயசு எதாவு பா தம்பி பொறந்து ஆவுது அவனுக்கு ஒன்றரை வயசு ஆகுது அஹ அதனால அவன பாத்துக்கிறதுத வேலையா இருக்கு எங்க இங்கெல்லா சும்மா வெயில் தங்காடி இது ஃபுல்லா ஆஹ் மழை சுத்தமா நீங்க சொல்லம் போது அதா ஆச்சரியமா இருந்தது என்னன்னா இங்கல்லா மழையே வரல ஃபுல்லா வெயில்தா கொஞ்ச என்னன்னு தம்பிய வெளியே தூக்கி போனாவே அவன் ரொம்ப டயர்ட் ஆன மாதிரி ஆயிரு
அப்டி இப்போ இங்க வந்து ஒரு மூணு நாளா பா மூணு நாள இரவுல பயங்கரமா மழ பெயி தோழி இங்க
அப்டிங் லங்க அ அந்த மாரி எந்த எதுமே கெடையாது ஃபுல்லா வெயில் தா அந்த இப்ப ஆறு மணி வரைக்குமே இப்ப கூட பாருங்க வெளிய போனீங்கன்னா ஹீட்டா தா இருக்கு
உம் உம் உம் ஆனா இங்க அப்டி இல்ல ஏதோ த் நேரம் அந்த இயற்கை மாற்றி மாறிட்டு இருக்குன்னு நெனைக்கற. அது இல்லாம இன்னு ஏழு நாட் நாட்கள் வந்து மழை வேர சொல்லியிருக்காங்க
ஆ சொல்லியிருக்காங்க ஆனா இந்த பக்கம் மட்டும் ஒரு இதும் இல்லை நா வெயில் தான் அடிக் இருக்கு நேத்து ஏதோ சும்மா காலையில மோடம் சும்மாதான் இருந்தது ஆனா மழயே பெய்ய
இல்ல முன்னாடி அப்போ இருந்ததவிட இப்போ பாத்தீங்க அப்டின்னா கிளைமேட்டும் பாத்தீங்கன்னா நல்லா சில்லு சேஞ் ஆயிட்டே இருக்குங்க தோழி இந்த காலத்துல தான் வெயில் அப்டின்ட்டுலாம் கெடையாது. அது பாட்டுக்கு மழ விடாது அது பாட்டுக்கு வெயில் அடிக்குது
அது வேண உண்ம தான் ஆனா மின்னெல்லாம் பாத்தீங் இன்னும் ஒரு மூணு மாசம் மழ பெய்யும் மூணு மாசம் வெயில் அடிக்கும் அப்படி சொல்லுவாங்க ஆனா இப்பல்லாம் அப்படி இல்ல எப்ப மழை வருது எப்ப வெயில் அடிக்குது அப்படின்னே தெரியாது மாறி மாறி வந்துட்டு இருக்கும்.
மனிதர்கள் மாற மாரி மாறி மாறி வருது
ஆமா அது மனிதர்கள் பண்ற தவறும்
ஆமா அதுவும் சரிதான் அதுவும் சரிதான் இப்போ இதோ க்கு என்ன சமயல்
இப்பதாங்க நாங்க மதியான சாப்பாடே முடிச்சிருக்கோம் இப்ப தான் சாப்ட்டே முடிச்சேன் நானு எல்லாம் தம்பிக்கியா ஆ தம்பிக்கும் எல்லாம் ஊட்டி முடிஸ்டு எல்லாம் இப்பதான் முடிச்சிருக்கோம் நான் இனிமேட்டு கொஞ்சநேரம் ரெஸ்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு எட்டு மணிக்கு மேலத
ஆனா மணி நாள ஆயி
ஆமாங்க தம்பி இப்ப அவன் தூங்கிட்டானா அப்புற எந்திரிக்க லேட் ஆகுது இல்லைங்களா அவனுக்கு ஊட்டி விட்டுட்டு நான் அப்புறமேட்டு தான் சாப்ட முடியும்
ஓா இல்ல இப்போ மணி நாலாயிடுச் சு இதுக்கு மேல
ஹலோ ஹலோ என்ன வேணு தூங்குறியா வா வா